ஹலோ
ஹலோ
ஆ ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்குது
ம் என்ன பண்றீங்க
நா இப்பதா சாப்ட்டுட்டு சும்மா உக்காந்துருக்கே நீங்க என்ன பண்றீங்க
உ நானு சாப்ட்டு இப்பதா கொஞ்சோ வேல இருந்தது
ஆ
முடிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்க
ஓ செரி ஆ சப்பாத்தி சாப்ட்ட நீங்க என்ன சாப்ட்டீங்க
நானு இட்லி சாப்ட்ட ம் காலைல சப்பாத்தி சாப்ட்ருக்கீங்க
ஆமா இங்க எங்க வீட்ல கடை வச்சிருக்காங்களா ஹோட்டல் அதனால அங்க இருந்து கொண்டு வருவாங்க
அப்டிங்ளா இப்ப டெய்லி டி ஃபன்ல்லா செய்றதில்ல வீட்ல ஹோட்டல்லருந்தே சாப்ட்ருவீங்ளா ஆஹ
செய்வாங்க எப்பயாது செய்வாங்க கொஞ்சோ வேல ஈஸியா இருக்குல்ல அவங்களுக்கு
ஓட்ட ஆப்ப
ம்
வச்சுரு தரணு
ஏனா கேக்கல
ஆ ஆமா ஆமா
விட்டு விட்டு கேக்குது
ஆ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது
ஹலோ ஆ ஆ ஹோட்டல்ன்னா சொந்த ஓட்டலான் கேட்டே
ஆமா ஆமா சொந்த ஓட்டல் தா
ஆ யாரு மெயின்டன் பண்றா
ஆ அப்பா மெயின்டென் பண்றாங்க
ஆ ஆ
அதனாலா அம்மா கொஞ்சோ ஈஸியா இருக்கு
ஆமா ம் இ மதியத்துக்கு கூட ஹோட்டல்ல மூணு வேளயு இருக்கா
இல்ல இல்ல இல்ல காலையிலயு ஈவி்னிங் மட்டு உண்டு
ம் ஆஹா மதியத்து மட்டு வீட்ல சமப்பீங்க
ஆ ஆமா
ஆ நீங் சமப்பீங்ளா
ம் சமைக்கெல்லா தெரியாது
ஆ ஆ
நீங்கல்லா சமப்பீங்களா
ம் நா சமப்பே நானூ கத்துக்கிட்டே இப்பதா மேரேஜ் ஆனதுக்கப்பறோ ம் ம் அப்றோ நீங்க என்ன பண்றீங்க
ம் நாங் ஸ்கூல் படிச்சிட்ருக்கே
ஓ ஸ்கூல் படிக்கிறீங்ளா ஆ எந்த ஸ்டாண்டட் படிக்கிறீங்க
நா டொல்த்
டுவல்த்து ஓக்கே ஓக்கே என்ன குருப் எத்துருக்கீங்க குரூப் என்ன குரூப் எத்துரு ம் மேக்ஸ் கம்யூட்டர் சயின்ஸ்ங்ளா ம் ம் ம் ம்
உங்களுக்கு மேரேஜ் லைஃப் எப்டி போது
ம் போகுது நல்லாதா போகுது ம் மேக்ஸ்லா ஈஸியா இருக்கா எனக்கு ஆ அரேஞ்ச் மேரேஜ் தா
ஆ ஓக்கே
ம் அப்றோ ஸ்கூல்லா நல்லா போதா
போ போகுது இப்பதா ஒரு எக்ஸாம் முடுது அதுக்குள்ள அடுத்து மிட்டம் எக்ஸாம் வருது
ஆமா ரிவிஷன் முடிச்சிருக்கோல்ல
ஆ ரிவிஷன் இல்ல இல்ல ரிவிஷன் இப்பதான ஸ்டாட் ஆயிருக்கு கூல் இப்பதா ஸ்டாட்யிருக்கு அப்ப மந்திலி எக்ஸாம் வச்சாங்க ஏ ஒடனே இப்ப செவன்டின் மிட் டமடுது
ஆ ஆ ஆ சைஸா இருக்குங்ளா
மேக்ஸு இன்னு மேக்ஸ் பேப்பர் மட்டுதா எனக்கு இன்னு கெடைக்கல மத்தெல்ல ஈசி ஓரள எழுதுனே ஒ ஃபிசி்க்ஸ்சு இங்லீ மட்டுந்தா மார் கம்மி ஆயிட்டு மத்தெல்லா ஓக்கே
ம் இல்ல இல்ல மேக்ஸ்ல்லா புரியுதான் கேக்றே
ஆ புரியு ஓக்கே தா டியூஷன்ல்லா போறேனா அனால ஓரளவு புரியு
ஓக்கே ஓக்கே எனக்கு மேக்ஸ் வராது
அப்டியா நீங்க என்ன குரூப் எடுத்தீங்க அப்டியா அப்ப எப்டி படிச்சீங்க
வேற வழியில்லயேந்தா படுச்சே ஆனா பாடர்ல்ல தா மார்க் பாசானே பாடர்லத பாஸானே செவன்டி டூ ஒ செவண்டி ஃபைவ் ஒ னாதா பாஸ்
ஆ செரி செரி
மீதி சப்ஜெக்ட் எல்லா எடுத்தே மேக்ஸ் மட்டு கம்மியா எடுத்தே நா கூட ஃபெயில் ஆய்டுவே
ஆ
நம்பிக்கை இல்ல மேக்ஸ்ல போய்டு ஃபெயில் ஆயிடுவ டுவல்துல்லன் பாத்தா பாடர்ல பாஸ் பண்ணே
ஆ
ம்
ங்க மேக்ஸு கொஞ்சோ அப்டி இப்டி இருக்கு இன்னு மேக்ஸ் பேப்பர் மட்டு தரல நேத்திக்கி தா கேட்டோ கேட்டதுக்கு உங்களுக்கு இன்னு ஓபன் ஹவுஸ் வக்கலல்ல அப்பதா தருவே அப்டின்னாங்க திட்டு கொடுத்தாங்க எப்பயு போளதா ஒரே திட்டு தா
ந எனக்கு மேக்ஸ் வராது எனக்கு மெடிக்கல் ஃபீல்ல போனு தா பயோ மேக்ஸ் எடுத்தே
ஓ செரி செரி நீங்க ஒர்க் பண்றீங்களா
இல்ல இல்ல நா மெடிக்கல்பீல்ல போக முடில செரி ஒன்னுபடிச்சா எம் பி பி எஸ் படிக்கணு இல்லனா இன்ஜினியரிங் படிக்கணு இந்த தாட்தா எனக்கு அப்போலருந்தே செரி எம் பி பி எஸ் படிக்க முடில செரி நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ஜினியரிங் தானே சேரணு சேரி என்ஜினியரிங் எடுத்துரலா நா யாருகிட்டயுமே விசாரிக்காம கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டே
ஆ
கம்ப்யூட்டர் சயின்ஸ எடுத்தனா கம்ப்யூட்ர பத்தித்தானே வரப்போது அதுல மேக்ஸ் வராதுல்ல அவ்ளோவா ஆனா நானே யோசிச்சு நானே எடுத்துட்டே அங்க போனா மத்த டிபார்ட்மெண்ட்க்கு எல்லா ஃபோர்த் செம் வரைக்குதா மேக்ஸு
ஆ
நா எடுத்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மட்டு சிக்ஸ்த் செமஸ்டர்வரைக்கு மேக்ஸு
போ
ரொம்ப கொடும எனக்கு அழனா அழ எனக்கு தெரியாம எடுத்துட்டோமே ஆ கால முடி பைனல் இயர் முடிக்கிற வரைக்கு மேக்ஸ் தா
ம்
ம் கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு வெளிய வந்தே
ம் ஒனக்கு ஸ்கூல் லைஃப் பிடிக்குமா காலேஜ் லைஃப் பிடிக்குமா
எனக்கு ரெண்டு லைஃபுமே புடிக்கு காலேஜ விட ஸ்கூல் புடிக்கு ரொம்ப
ஆ
ம் அதுவு அந்த ஸ்கூல் லைஃப் கூட ஆ நயன்துலருந்து டுவல்த்து வரைக்கு வேற ஸ்கூல் படிச்சே
ஆ
அப்றோ எல் கே ஜி டூ எய்து ஸ்டாண்டர்ட் வரைக்கு வேற ஸ்கூல் படிச்சே அந்த எல் கே ஜில இருந்து எய்து வரைக்கு படிச்சே இல்லயா அதுதா எனக்கு ரொம்ப ஃபேவ்ரட்டு அது நைன்த் எயிட்லாதுலா அதுதா
ஆ
நீங்க சின்ன வயஸ்லருந்து ஒரே ஸ்
நா இல்ல இல்ல இல்ல சின்ன வயசுலந்து தேர்டு தேர்டு இல்ல செகண்ட் வரைக்கு ஒரு ஸ்கூல படிச்ச அதுக்கப்றோ தேர்ட்லருந்து இப்போ டுவல்த்து வரைக்கு ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூ ல்லா வந்து என்ஜாய் பண்ணதுல ஏனா ரொம்ப சின்ன பிள்ளல்ல அதனால க்ளியரா தெரியாது இப்போ இப்ப நல்லா என்ஜாய்மெண்ட் ஒரே அடிதா எல்லார்ட்டர்ந்து அடிவாங்றது மட்டுந்தா வேல
நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஸ்கூல் லைஃப் ஏனா அப்றோ மிஸ் பண்ணுவோ ரொம்ப அய்யயோ ஸ்கூல் லைஃப் முட்ஞ்சிச்சே மிஸ் ஆனா னா நீங்க என்னாதா என்ஜாய் பண்ணாலு முடிஞ்சிச்சேனு மிஸ்ஸிங் ஃபீல் வரதா செய்யு ஆனா
ஆமா ஆமா அதா எல்லாரு சொல்லி வச்சிருக்கோ எவ்ளோ படிக்றமோ படிக்கலய்யோ என்ஜாய் மட்டு அப்டியே அளவல்லாம பொய்டே இருக்கணு எல்லாட்யு திட்டு வாங்கணு யார் அடிச்சாலு அத ஒரு ஹாப்பினஸ்ஸா எடுத்துக்குவோ அடி வாங்கிட்டோ அப்டின்னு நேத்தைக் கூட அப்டிதா பீட்டி பீர்யட்ல வெளாடும்போது ஒரு ஒரு பிளாக்குண்டு அந்த பிளாக்கு போக்கூடாது நாங்க அங்க பெய்ட்டோ அதுக்கு திடீர்னு ஃபிஃப்த்து மிஸ்ஸுங்கல்லா வந்து நின்னுட்டு எறங்கி வாங்க நீங்க ஒன்னு வெளாடவே வேண்டா எல்லாருப் போங்க க்ளாஸ் எங்க எங்க க்ளாஸ் மட்டு எங்க க்ளாஸ்ல நைன் கேர்ல்ஸ் தா மத்த ட்வண்ட்டி ஒரு பாய்ஸ் உண்டு
அ அ
அப்போ ஒரே திட்டு அவுங்க மிஸ்ட்ட கெஞ்சிக்கேட்ட ப்ளீஸ் மிஸ் ப்ளீஸ் மிஸ் நாங்க வெளையாட்றோ இனி போமாட்டேன் சொல்லி கெஞ்சி அதுக்கப்றோ போய் தொலைங்க அப்டின்னாங்க ஏனா ப்ரின்சிபில் சிஸ்டர் இல்ல அதுனால பெய்டோ அவுங்க இல்லன்னா இன்னு ஜாலியால்ல இருக்கு
ஆமா
இனி இப்ப ஆகஸ்ட் மந்த் அடுத்து இதுக் டூர் கூட்டு போவாங்க அதுக்குதா எல்லாரு ப்ளானிங் ஃபஸ்ட்லந்தே ப்ளான் பண்ணிட்ருக்கு ரெண்டு டூர்னா இந்த வாட்டி சொல்லிருக்காங்க ஊட்டியு அ இங்க கோயம்புத்தூரு கூட்டு போவேன் சொல்லிருக்காங்க
அ ஹ
த்ரீ டேஸ்
ம் டூர்லா ஒங்க வீட்ல அலோ பன்னுவாங்ளா
அ விடுவாங்க விடுவாங்க அதெல்லா எப்பயு அதெல்லா விடுவாங்க ஃப்ரீ வீட்ல
அ
அப்போ அது எல்லாருக்கு ப்ளான் பண்ட்ருக்கோ ஒம்போது பேரு சேந்து போணு எது டூரே எங்ள தா பாக்கணு அப்டின் நல்ல ப்ளான் ஏனா எங்க க்ளாஸ் தா அளம்பு இருக்கதுலே
ம் ம் ம்
நல்லா அப்டி ரொம்ப ரவுடிசன்னா எங்க க்ளாஸ் அ கேர்ள்ஸ் கேர்ள்ஸ்ல பாய்ஸ்லயே நாங்க கம்யூட்டர் சயின்ஸ்னால எங்க க்ளாஸ் தா அப்பிடி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ரெண்டு குரூப்புண்டு ஆனா ஏ ஒன்ல உள்ளவங்கல்லா அமைதி நாங்க ஏ டூவா அப்போ எங்கள வச்சு செய்வாங்க
ஆனா எவ்ளோ என்ஜாய் பண்ரிங்ளோ அவ்ளோ பட்ச்சிடுங்க
ம் ஆமா ஆமா
ம் ம் ஏன்னா என்ஜாய்மண்ட் மட்டுமே லைஃப்ல்ல
ம் ஆமா இனி அடுத்தது படிக்கணு ஆனா எனக்கு படிக்க எனக்கு எனக்கு நா அக்கௌண்ட் எடுத்துருக்கலா சும்மா படிச்சததுக்கு நா எப்டியு லா தா படிக்க போற
ம் அதுங்க ஆமா நீங்க ஏய மேக்ஸ் க்ரூப்பெடுத்தீங்க
அ அது அதுக்கப்பற நா ஃபஸ்ட்டு யோசிக்கல சோ எதாச்சு ஒரு இது அ ஃபஸ்ட் ஒரு இதே இல்லாமதா எடுத்த எனக்கு பயோ மட்டு வேணான்னு எடுத்தே ஏனா பயோ அது பயாலஜி கஷ்டமா அதுனால இட்டு மேக்ஸ் பயாலஜி வேணான்னு எய அக்கா எல்லார் படிச்சனால அவுங்களா சொன்னாங்க அதெல்லா கஷ்ட நீ படிச்சிற மாட் அப்பற என்னய சொன்னாங்க நா அவ்ளோ படிக்க மாட்ட
ம்
நா டைம் எடுத்திருந்த படிக்க மாட்ட படிச்சனா படிச் அப்பற டைம் எடுத்து இருந்து படிக்க மாட்ட ஒரு எடத்துல ஒக்கார மாட்ட அப்டி அதுனால பய பயாலஜி எடுக்காம மேக்ஸே கம்ப்யூட்டர் எடுத்துருவோ எல்லாரு அப்டின் போவோன் சொல்லிட்டு நெறைய பேர் சேந்து எடுத்தோ அப்டி அவங்க எல்லா இப்போ இன்ஜினியர் ஃபீல்டுதா போலான்னு இருக்காங்க நெறைய பேரு நா தா இப்போ செரி அதுக்கப்பற ஒரு ஐடியா வந்து அம்மாக்கே சும்மா சொன்னாங்க லா படிக்கலாம்ல அப்டீன்னாங்க இல்லன்னா போலீஸ் ஆவலாந்தா ஒரு எய்ம்ல இருந்த
இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களே என்ன படி காலேஜு
அதுக்கப்பறோ இந்த கவர்மண்ட் காலேஜ்ல ட்ரை பண்ணோ அதுக்குதா மார்க் வேன்னு சொன்னாங்க
இல்லன்னா கோர்ஸ் வந்து எது லா வாவா படிக்க போறீங்க
ஆமா லாதா படிக்க போற சிக்ஸ் இயர்ஸ் கோர்ஸ் படிக்கறன்னு சொன்னா
ஆ ஆ ஆ அதுதா கே
படிச்சா நெறைய படிக்கணு அப்டினு சொன்னாங்க அதனால அப்டி படிக்கணு
ம்
அப்டி ஒரு எய்ம்ல இருக்க இப்போ லா தா எல்லாரு சொல்லுவாங்க லா லா வேண் லா வேண்டானு நெறைய பேர் சொல்லியாச்சு இப்பயே அப்ப சொன்ன என்னாலலா முடியாது நா இப்போ சூஸ் பண்ணிட்ட எனக்கு அது இன்ட்ரஸ்டு இருக்கு நா நல்லா பாசிகிட்டு இருப்பன்னா ஸ்கூல்ல எல்லா சவுண்டு அப் அப்டி ஃபுல் இதே என்னோடதுதா இருக்கு கிளாஸ்ல ஃபுல் வைய்ப் குடுத் க்ரதே நா மட்டுந்தா இருக்கு கிளாஸ் கேள்ஸ்லலா அப்டி அதனால லா படிக்கிறது சேரி ஓகே நெறைய பேர் சொன்னாங்க ஒனக்கு அது ஏத் ததுதா அப்டின்னாங்க சில பேர் வந்து அந்த சாபோலா வுடுவாங்க அதுனால வேண்டாணான்னாங்க
ஓ
அப்டிதா சொன்னாங்க நெறய பேர் நா அப்றோ எனக்கு ஓகே தானே அப்றோ என்ன அப்டீன்ட்டு நா எடுத்த
வீட்டுக்கு ஒரு டாக்டரோ நர்ஸோ லாவோ அட் அட்வகேட்டோ ஒருத்தர் இருக்கணு
அஹா எய அக்கா எப்டியு இன்ஜினியரிங் தா அதனால நானே லா படிப்போ ஏன்னா டாக்டர் நமக்கு செட் ஆவாது அது படிச்சுட்டே இருக்கன்னு நீட்டு எல்லா எழுதுறது எவ்ளோ கஷ்டோ
ஆமா அக்கா படிக்கிறாங்களா ஓர்க்
உ ஆ அக்கா படிக்குறாங்க இப்போ
ஆ ஆ ஆ
அவ இன்ஜினியரிங்தா படிச்சிட்ருக்கா
நீங்க நீங்க அக்கா நீங்க ரெண்டு பேரு மட்டுந்தானா
ஆமா ஆமா நாங்க ரெண்டு பேர் மட்டுந்தா
ம் செரி செரி இல்ல இல்ல இல்ல இல்ல
ஆ செரி செரி இப்பதா மேரேஜ் ஆச்சா ஆ ஓகே ஓகே
ம் ம் ம் அப்றோ நல்லா ஜாலியா இருக்கீங்ளா வீட்ல அம்மா அப்பா அம்மா அம்மா அப்பா எல்லா நல்லா ஜாலி டைப்பா அம்மா அப்பா எல்லா நல்லா ஜாலி டைப்பா
ஆமா எல்லாரு ஜாலியா டைப் தா ஆ கேக்குது கேக்குது எல்லாரு நல்லா ஜாலி டைப்தா எப்பயு எப்பயு வீட்ல ஒரே சண்ட வெளயாட்டு எல்லா சிரிச்சு சிரிச்சிருப்போ
ஆ ஆ ஆ
ம்
ஓகே ஓகே ம் அப்ப காலேஜ்லா எங்க எங்க படிக் கிற மாதிரி
ஆ காலேஜ் வெளியூர்ல தா இங்க படிக்கவே கூடாதுன்னு இருக்கோ இந்த ஊர்லா படிக்க முடியாது நம்ம ஊர்லயே படிக்கது கஷ்டோ ஆ சென்னை கோயம்புத்தூர் அந்த மாரி
ம்
அந்த சைடுல்ல கேராள மேக்சிமம் மேக்சிமம் ட்ரை பண்ணலா அங்க எனக்கு கொஞ்சோ புடிக்கு கேரளா சைட் எல்லா
ம் அங்க கேரளால ட்ரை பண்ணீங்கன உங்களுக் கு ஸ்லாங் ப்ராப்ளம் இல்லையா மலையாளம் தெரியுமா
ம் அது கத்துக்கணு என்ன பண்றது
ஆ
அது என்ன ட்ரை பண்ணு கொஞ்சோ புரியு மழையாளோ ஆனா பேச தெரியாது அவ்ளோதா
ம் ம் ம் ம் ம்
கேரளா தா ட்ரை பண்ணலா இருக்கேன்ன்னா அது எனக்கு கொஞ்சோ ஊர் அந்த ஊர் ரொம்ப புடிக்குமா
ம்
எனக்கு மலையாலல்லாம் ரொம்பிடிக்கும் ஆன பேச தெரியாது மலையால
ஆமா எனக்கு கூட புடிக்கும் மலையாளம் பேச தெரியாதுதான் புரிஞ்சுக்கவும் தெரியாது
ஆ
ஆனா நல்லா இருக்கும் அவங்க பேசுறது
எனக்கும் ரொம்ப புரியாது லைட்டா எதோ எதோ புரியும் கொஞ்சம் கொஞ்சம்
ம்
ம்
ம் வேற லாங்குவேஜ் என்ன தெரியும் உங்களுக்கு தமிழ்
வேற தமிழ் இங்கிலீஷ் தெரியும் ஸ்கூல்ல அப்படியே சொல்லி கொடுப்பாங்க இங்கிலீஷ்வரைக்கும் அப்புறம் ஹிந்தி வந்து கொஞ்சம் தெரியும் வாஸ் படிக்க தெரியும் பட் பேச தெரியாது